வணக்கம்
ஆஹ் வணக்கம் என்ன பண்றீங்க
கேன் நீங்க
நானும் சும்மாதான் இருக்கேன் இந்த வருஷம் லீவுக்கு எங்கியாது தோல் எங்கியாது டூருக்கு எங்கயோ போயிருந்தீங்களா
நானும் அததான் கேக்கலாம்னு நினைச்சேன் தோழி நான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லீவ் கணக்கு எல்லாம் கிடையாது எப்ப தோணுதோ பையதூக்கி போட் போறதுதான் ஏன்னா வந்து நம்ம வந்து கமிட்மெண்ட் அப்படிங்கறது கிடையாது இது வரைக்கும் அதுனால லீவு நமக்கு முன்னூத்தருவ அஞ்சு நாளுமே லீவு தான் அதுனால கணவர் மட்டும் கணவர் மட்டும் எப்போ லீவ் போட்டு வரீங்களா போலாம்னா வருவாரு இப்ப சமீபத் துல இந்த வியாழன் வெள்ளி வந்து போய்ட்டு வந்தோ வியாழன் வெள்ளி சனி மூண் நாலு
ஆ எங்க போயிருந்தீங்க
எங்கன்னா தோழி எங்க இதுல இருந்து ஊர் பேரு சொல்ல வேண்டாந் தோழி சொல்ல கூடாது அதுனால ஊர் பேர் மட்டும் அ நா குறிப்பிடல அத பற்றி எங்க வீட்டில இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் மூணு மண் நேரொ ட்ராவலு ஒரு மலை பிரதேசம் செரிங்களா அந்த மாரி மறை பிரதேச இதுக்கு வந்து போனோ அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கனா நல்லா இருந்து ச்சு எப்பவ்மே எல்லாருமே போறதுதா ஆன போன மாசொ வந்து மே மாசொ அந்த மாரி சமயத்ததுல போயிர்ந்தம்னா நம்ப கண்டிப்பா இந்த ஸ்கூல் லீவுக்கு நெறைய கூட்டத் துக்கு மாட்டியிருப்போ ஆனா இந்த ஆமா ஆ இந்த வாட்டி போனதுக்கு வந்துட்டு எங்களுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் கெடையாது இருப்பினு கொஞ்சொ கூட்டொ இருந்தது நெறைய பெரு ஆனா இப்ப வட மாநில ஆளுகதா வந்து வராங்க இந்த மாரி தமிழ்நாட்டுக்கு ஆ அதுனால அது மட்டுதா கொஞ் ச இதா இருந்தது அப்புறம் மூணு மணி நேர ட்ராவல் பண்ணி போனோ போற வழில வந்து அந்த இடம் வந்து மலைப்பிரதேச டீக்கு பேர் போன எடம் அதுனால டீக்கு பேர் போன எடத்துல போன டீ குடிக்காம இருந்தா எப்புடின் சொல்லிட்டு ஒரு பதினோரு மணிக்கு வந்து பாத்தீங்கனா டீ குடிச்சிட்டு அப்டியே நாங்க போனோ இங்கெருந்து போம் போதே ஸ்டே பண்றக்கு புக் பண்ணிட்டு நாங்க போயிட்டோ போயிட்டு சேரின்டு போன ஒன்னே பேமெண்ட் எல்லா பண்ணிட்டு போய் படுத்தாச்சு அப்புற காலில எந்திரிச்சு அங்கருந்து இன்னோ ரு ஊருக்கு போலான் ப்ளானு அந்த ஊர் பாத்தீங்கனா இந்த ஊர தாண்டிதா போனு த அதுல வந்து பாத்தீங்னா ஒன் ன்ற‌ மண் நேர ட்ராவல் அந்த ஊர்லருந்து ஒன்றர மன் நேர ட்ராவல் சேரின் சொல்லிட்டு நாங்க அங்கருந்து கெளம்பியாச்சு கெளம்பி நாங்க போற வழில அருவிகள் பாத்தோ அதுக்கப்றொ ஃபாரஸ்ட் ஏரியால ந்தது அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவ தாண்டி போனு அது போக வந்து பாத்தீங்கனா ஃப ஆ ஒரு ஃபாரஸ்ட் வந்து எப்டின்னா அது வந்து
நீங்க போன எடத்து பேரு சொல்லலா
இல்லெங்க தோழி அப்டி சொல்லி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அதுனால தா பாக்குறேங்க
அப்படிங்களா
ஆமா தோழி அதான் நான் எந்த இடத்தையும் வந்து குறிப்பிடல அந்த எடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காட்டு பகுதி ஆனா வந்து விசிட்டர்ஸ் எல்லாமே அளவுடு தான் அந்த எடத்துக்கு வந்து நாங்க போனோம் போயிட்டு வந்துட்டு செரின்னு சொல்லி நல்லா காடு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு என்ன காட தாண்டி கடைசி அந்துல வந்து ஒரு ஆறு அந்த பகுதிக்கு வந்து போயிருந்தோம் நல்ல ஒரு சில்லுனு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேகம் எல்லாம் வந்து அந்த எடத்துல இருந்தது தோழி மேகம் வந்து மேகம் வந்து எங்கலகிராஸ் ஆகி போச்சு அது வந்து இன்னொரு ஒரு விசிட்டர்ஸ் ஏரியா அந்த இடத்துக்கு போகும்போது வியூ வியு பாய்ன்ட் ஏதோ ஒரு வியுபாய்ன்ட் போட்டிருந்தது செரி செரி தோழி அப்புறம் அந்த வியுபாய்ன்ட் ல போய் பாக்கும் போது ஒரு நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஸ்டெப்ஸ் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு மலகிட்ட போனும் அந்த மலகிட்ட போகும்போது இ இதுல நல்லாமே லாம் வந்து அப்படியே நம்ம கைகிட்டயே இருந்தது ஆமா ரொம்ப இதா இருந்தது அங்க போன எடமும் சம ஜில்லா இருந்தது நம்ம முடியிலே வந்து இந்த தண்ணி தனியா நின்னுச்சு அந்த அளவுக்கு மேகம் வந்து ஒரு குளோஸ் தார் நூறு இது போக நாங்க இரவு வந்து போய் தங்கன ஒரு எடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எடத்துலயும் இதா இருந்தது மேகம் வந்து எப்படின்னா அந்த பனி வந்து அப்படியே சாரல் மாரி மலை சாரல் மாரி அடிச்சது அந்த அளவுக்கு ஒரு ப்ப இதெல்லாமே ஒரு நல்ல அனுபவமா இருந்தது அதுக்கப்புறம் செரின்னு அங்கேயும் தங்கிட்டு அடுத்த நாள் வாங்கும் போது நாங்க அப்படியே எங்க ஊருக்கு வந்துட்டோம் தோழி இதுதான் வந்துட்டு மூணு நாள் பயணம் மாரி போயிருந்தோம் ஏன்னா லீவ் டைம் போனோம்னா வந்துட்டு அப்பமும் கூட்டமா இருக் ஓ அப்படின்னு சொல்லிதான் போனது இப்போ சொல்ற அளவுக்கெல்லாம் ரொம்ப கூட்டம் இல்ல சொல்ற அளவுக்கெல்லாம் ரொம்ப கூட்டம் இல்ல ஆனா நாங் சனிக்கிழமயும் வந்து எங்க ஊருக்கு நாங்க திரும்போம் போது ஆனா கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சது சனிக்கிழமைங்க போது ஏன்னா லீவ நாட்கள் தான்ங்க தோழி ஆமா ஆமா சனிநாயர் தான் ஆமா சனிநாயர்ல தான் பெரும்பாலும் வந்து எல்லாரும் கிளம்பி இந்த மாதிரி இடத்துக்கு வராங்க அதனால நம்ம போற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வேலை நாட்கள்ல வேலை நாட்கள் சூஸ் பண்ணி போனும் அப்படின்னா கரெக்டா இருக்குன்னு தோழி
ஆனா இப்ப நெறைய பேர் அந்த மே மாசம் சோ ஏப்ரல் மே மாசம் போயிட்டு தான் மாட்டிக்கிறாங்க அந்த மாரி இடத்துல போயிட்டு இந்த தடவை அந்தமாரி இடத்துக்குபோயிட்டு எவ்ளோ டாராப் பாத்தீங் நீ செய்தியெல்லாம் போட்டுருந்தாங்க பாருங்க நாங்க அதனாலவேதான் இந்த மாரி மழ பிரதேசம் போகவே இல்லை இந்த தடவை
ஆமா இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேர் போயிட்டு வந்தவங்களோ அதான் சொல்றாங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மலைப்ப பிரதேசம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட வராங்க ஆனா வந்து பாத்தீங்கின்னா ரொம்ப டிராபிக்கு அப்பிடிங்கற காரணத்தினால அவுங்களால முழுசா என்ஜாய் பண்ணவும் முடியா
ஆஹ் அது பாதி நேர இந்த ட்ர இப்ப ந ஒரு ஒரு நாள் அர நாள் டிர இதுல டிராவல்ல போயிட்டு மீதி ஒரு அறு நாள் அங்க யூஸ் ஸே ஸ்டே பண்ணலா அப்பிடின்னு நெனைக்கும் போதே இதுவே ஒரு நாள் புல்லா டிரவல்லே போயிடுது அப்பிடிய இன்ச் ப இன்ச நவுந்துச்சு பாத்தீங்களா இந்த வரு வரும் இந்த வருஷோ இல்லாதவி இந்த இத்தன வருஷமா இல்லாத அளவுக்கு கூட்ட இந்த வருஷ வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மலை பிரதேசத்துக்கு
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி
இப்ப வீட்டுக்கு ஒரு கார் வேற வச்சிருக்காங்களா இப்போ அதனால யாளுக்கு ஒரு கார் இருந்து காரு அதிகமா இப்ப எடுத்துடத்ததானே இப்போ ஓவர் ரடாபிக் எங்க பாத்தாலு பஸ்ஸுக்கு வேலை இருக்கோ இல்லையோன்ற மாரி ஆயிடுச்சு
ஆமா தோழி ரொம்ப சரிய சொன்னீங்க ஆமா காரு அதுவு இரு சக்கண வாகனத்துல வரவங்க கூட வள இங்கு வந்து போயிக்கலாம் காரு தா அப்புடியே டப்பா டப்பாவா நின்னுக்குது உம் அதா இப்படி நின்னுக்கு போது ஒரு டூ வீலர் கூட இறங்கி போக முடிய மாட்டேங்குது இந்த மாரி ஒரு இதா இருக்கு ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலையா இரு இவுங்கல்லா ஆனா நாங்க இந்த வாட்டி போயிட்டு வந்தது ரொம்ப ஒரு இதா இருந்தது ஆனா சென்ற மாத வந்து நாங்கோ நானுமே கணவரு இருசக்கர வாகனத்துல அதே எடத்துக்கு போனோ ஆனா வந்துட்டு என் கணவர் சொல்லிட்டாரு அதாது சின்ன ஒரு சின்ன ட்ரிப்பு மாரிதா சனிக்கிழமை இரவு வந்து நாங்க கிளம்பிட்டோ ஆஹ் ஏன்னா ஒரு வேலயு முடிச்சு ட்டு வந்து சனிக்கிலம தா வந்தாரு உம் சனிக்கிழம இரவு வந்து கிளம்பி ட்டோ ஞாயிற்றுக்கிழமையா ஆஹ் அங்க காலைல அங்க தங்கிட்டு ஞாயிற் றுக்கிழம வந்து எல்லா பாத் து அப்டியே வரலா அப்டிங்கறதா பிளானு புவர் தங்கிட்டு அப்புற நம்ம வந்து போலா அந்த மெயினான பிளேஸுக்கு போலாங்கும்போது அவ்ளோவு வண்டி நிக்குது ரொம்ப தூரமா நிக்குது அப்புற எ கணவர் வந்து பயந்துட்டு இல்ல இல்ல நா உள்ள வரவே இல்ல நம்ம வந்து இப்டியே நம்ப நம்ம ஊர் போயிற்லா அப்டின் சொல்ட்டு ஏன்னா போற வலில கூட ஏதாவது பாத்துட் போய்க்லா ஆனா இதுல வர வேனான்னு சொல்லீடு டே ஏன்னா உள்ள போனும்னா மாட்டிக்குவோ வெளியே வர முடியாது ட்ராபிக்ல ஆஹ் அதனால செரி நம்ம இப்டியே திரும்பி போயிற்லா அப்டின் சொல்ட்டு அப்புற எங்க உறவினர் வீடு ஒண்ணு இருக்கு அந்த மலை பிரதேசத்துல அவுங்கள பாத் ட்டு அப்புற எ கணவரை வந்துட்டு அவுங்க வந்து என்னோட திருமணத்துக்கு வராத காரணத்தினால என் கணவர் இவர்தா காம்ச்சிட்டு பலக வச்சிட்டு அப்புற வந்தோ இந்த மாரி ஒரு இது நடந்தது தோலி நீங்க போன ஏதாவது சென்றீங்களா சமீபத்துல
சமீபத்துல நாங்க ரொம்ப லாங் இந்தியாலே லாஸ்ட் ஒரு எட இருக்குல்ல அங்க போயிருந்தோ இப்ப எ பசங்களுக்காங்க இப்ப என்னன்னா அவுனுங்க வெவர தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்டின்னும்போது அவு னுங்க வந்து ஒரு ஒரு எடத்துக்கே என்ன கூட்டு போங்க அப்டின் சொல்லும் போது நம்ம ஒரு ஒரு எடத்துக்கோ அவுங்ளோட பேஸ் கூட்டும் போம்போது இப்ப அது புத் புத்தகத்துல வரும்போது அவனுங்க அத பாக்கும் போது ஓ நம்ம இந்த இந்த இடத்துக்கு தானே அன்னைக்கு போணும் அப்டின்ற மாதிரி அங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது அதுதான் நா அப்பா அவுங்க அப் அப்பா கிட்ட சொன்னேன் இந்த மாரி பசங்க பாரு இப்ப வந்து எந்த அளவுக்கு நம்ம கூட்டிட்டு போறத அவனு எவ்ளோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க அதனால பிள்ளைங்களா இனிமேல் ஏதாது இது ஒரு ஒரு ஆராய்ச்சியான இடத்துக்கு கூட்டிட்டு போனும் ஒரு ஒரு டிஸ்டிக் ஒரு டிஸ்டிக்ல என்னென்ன ஃபேமஸோ அந்த இடத்துக்கு அப்போ கூட்டிட்டு போணும் அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன்
உம் உம்
நல்லா இருந்துதானா இந்த வருஷம் ம் ரொம்ப அந்த மலைப்ப பிரதேசம் போணும் தான் எல்லாருமே எங்க வீட்ல குடும்பத்தோட போகணும் அப்டின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம் பண்ணுனா அந்த செய்தியில பாக்கும் போது நெறைய கூட்ட நெரிசல் கூட்ட நெரிசல் அப்டினே இருந்துதா அதனாலயே போக முடியலை இப்போ இந்த மந்த் தான் போகணும் அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஃபேமிலியோட
கண்டிப்பா தோழி இது வந்து பாத்தீங்கன்னா மான்சூன் சீசனுங்கனால உங்களுக்கு நல்லா இருக்கும் அஹ் உங்களுக்கு கிளைமேட்டும் வந்து
மாட்டாங்க
மாட்டாங்க ஆமா ரைட்டு அதையும் மீறி வராதா இருந்தா ஸ்கூல் லீவ் போட்டுதான் வருவாங்க சில பேர் வந்து வேலைக்கு லீவ் போட்டு வராங்க போது அந்த வீதம் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சமயத்தில போனீங்கன்னா உங்களுக்கு பணி பொழிவு அது எல்லாமே இருக்கும் அருமையா இருக்கும் சீசனு
ஆஹ்ஹ்
அதனால வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க நாங்க இப்பதான் சனி ஞாயிறு சனிக்கிழமை அந்த மாதிரி போயிட்டு இருந்தனால சேரின்னு கொஞ்சம் விட்டுருக்கோம் சரி அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயிட்டு போயிக்கலாம்
என்ன உங்க ஊருக்கு பக்கத்துலேங்கா எத்தனை மணி நேரம் சொன்னீங்க
மூணு மணி நேரம் டிராவலுங்க தோழி எங்க ஊர்ல இருந்து நாங்க இருக்க கூடிய ஊர்ல இருந்து பெரும்பாலும் எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே அந்த இடம் த்துக்குான் டீ குடிக்கிறதுக்கு போவாங்க அதுவும் வய இளம் வயது பசங்கன்னா சொல்லவே வேண்டாம் லீவ் விட்டா போதும் அங்கதான் போவாங்க மலை ஏறிருவா அந்த மாதிரி அந்த மாதிரி அங்க எங்க ஊர்ல இருக்கு இருவங்களுக்கு மழை ஏறுறாது ஒரு நல்ல வாய்ப்புனா இதுதான்
அதேதான் ஆனா நல்லா இருக்கும் அந்தமழை பிரதேசம் வந்து இந்த மாரி போனா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் உங்கள மாரி இளஞ்சோடிகள் போனா உங்களுக்கு எல்லாம் ஜாலியா இருக்கும் எங்களுக்குல்லாம் என்னன்னா எங்க பசங்களை வச்சுக்கலாம் கொஞ்சம் கடுப்பாயிடும் ஒரு கட்டத்துக்கு மேல அப்போதான் மல ஏற மோதா எங்கே நிறுத் வேடியாது அங்கதான் டாய்லெட் வருதுன்னு அது பண்ணும்ங்க இன்னுவாலுங்க பெரிய ரோதனையா இருக்கும் இது உங்களுக்கு இன்னும் ஜாலியா இருக்கும் ஆனா என்ஜாய் பண்ணுங்க நல்ல என்ஜாய் பண்ணுங்க லைப் சபோனு
கண்டிப்பா கண்டிப்பா தோழியா அதனால தான் நாங்க வந்துட்டு எங்களோட இது அப்பவே ஹனிமூன் அப்பவே நாங்க இந்த மலைப்ப பிரதேசத்துக்கு தான் போனோம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடம் சொன்னாங்க நாங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் எங்க போதும் நாங்க ஏதும் பிளானும் பண்ணலாம் ஒரு மாசத்துலயே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு யோசிக்கவே இல்ல ஒவ்வரு ஒவ்வொரு எடோ சொன்னாங்க எங்க எங்க போறது தெரியாம செரி பக்கத்துல இருக்கு இருக்குறதுகே மல ஏறிருவோம் அப்டின் தா ஏரியாச்சு சேரின்ட்டு அ போயிட்டு வந்தோம் தோழி கண்டிப்பா கண்டிப்பா அது அதெல்லாம் இப்ப வரைக்கும் என்னால மறக்க முடியாது என்னதா ஒரு நாலு மாசம் ஆனாலும் நாங்க போன முதல் ட்ரிப்ங்கிறனால அதுவும் வந்த ஊருக்கு நான் போனும் போனும்னு நெனைச்சே ச்சிட்டேர்ந்த ஆஹ கரெக்டா என்னோட திருமணத்துக் அப்புறமா போக வேண்டியதாயிருச்சு திருமணம் மாயி ஒரு நாலு மாசம் தான் ஆச்சுனாலும் நாங்க சுத்தாத எடம் கெடையாது எல்லாம் மலை மல பிரதேசமா தான் வந்து சுத்தீட்டு கடப்போம் கிட்டத்தட்ட வந்து மாசத்துலயே ஒருபத்து பதிஞ்சு இடத்து பக்கம் நாங்க சுத்திட்டுந்திருப்போங்தோழி அந்த மாதிரி ஆமா வீட்டு வீட்டுல எல்லாம் வீட்டுல எல்லாம் அப்படி கெடையாது சொல்லி வீட்டுல நாங்க எல்லாம் நள்ளிரவுல எல்லாம் கல்யாண அதல்லா உண்டு இங்க இருந்தனே எப்படின்னா ஆமா மூணு ச கர வாகனத்துல கூட அம்மாவு வருவாங்க அப்போ மூணு சக்கர வாகன எடுத்துக்குவோ ஏ கணவர் வந்து வேலைய விட்டு வருவாரு த வண்டி எடுத் துட்டுவரக்கு நம்ப சொல்லல எப்பவுமே நாங்க வந்து ப்ளான் போட மாட்டோ ப்ளான் போடாம டக்குனு கெளம்புவோ அந்த மாரி இருக்கம்போது பதினொன்ர மணிக்கு நாங்க எங்க வீட்லெந்து கெளம் பி மூணு மண்நே ரன்னா நெனச்சு பாருங்க ஒரு மணி ரெண்டு மணி ரெண்டு மணிெக்கெல்லா போய் பண்ணதல்லா உண்டு அந்த மாரி சம்பவங்கள் எல்லாமேருக் க்கு
ஆ ஆனா எங்க இது மாரி இதுலல்லா நைட்ல அனுப்பவே மாட்டாங்க நைட்லயே அனுப்ப மாட்டாங்க எத து மரி ரொம்ப இதானாலு அனுப்ப மாட்டாங்க
உம் அந்த மாரில்லா இல்ல தோழி இங்க வந்து நாங்க எடுக்குறதா முடிவு அதுலயு என் கணவர்கிட்ட நா போனு அப்டின் சொன்னா அவர் கூட்டிட்டு போயிருவார் அதெல்லா பிரச்சன இல்ல செரிங் தோழி நம்ம குடுக்கப்பட்ட நேரமும் முடிஞ்சிருச்சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா பேசலா நன்றிங்க‌ தோழி ம்